ஹலோ
அது என்னடா அன்னக்கி எதுக்கு போனோ எங்க உங்க வயலுக்கு போனோ அதுக்கடுத்து அந்த பக்கோ கூட்டே போல ஏ எதுவு வயல்ல வேல நடக்குதா உங்க அப்பா போயிட்டு இருக்காப்டியா என்ன போட்ருக்கீங்க
வயல்ல இப்போ வந்து ஒரு பண்ண ஒன்று போட்டிருக்காங்க
ஆமா ஆமா அன்னக்கி நா வந்தப்ப செட்டு போட்ருந்தீங்களே ஆலோ பிளாக் கல்லு அது இப்ப அதானே அது பண்ண அதான பண்ண ஓகே ஓகே என்ன பண்ண அது
அது வந்து பட்டு பூச்சி
பட்டு பூச்சி இப்ப எப்டி இப்ப ஆ செவத்த வச்சுட்டீங்க மேலே சீட்டு போட்டீங்க உள்ள பட்டு பூச்சல்லா எதுல தீங்க பட்டுப்பூச்சி அது எதோட
இப்போதக்கி இப்ப வந்து ஷெட்டு மட்டு ஃபுல்லா போட்டு வச்சிறே செட்டு போட்டு உள்ளார அந்த இதுல்லா கட்டிருக்காங்க ம்
என்ன கட்டிருக்காங்க ஐ இந்த இந்த இதுலந்து பட்டு செண்டுக்குள்ள குச்சி குச்சி இந்த ட்ரே போல அடிக்கணுமாடா அதுல பட்டு பூச்சியோட ட்ரே போல
ஆமா ஆமா ஒரு ட்ரே ட்ரே மாரி இது பண்ணிட்டே இருக்கு
கட்டங்கட்டமா அதுல ஆ அதுல பூச்சிய விட்டு இந்த எலைய போய் போடணு மண்கவி எலைய
ஆமா அந்த மல்பெரி எலைய கொஞ்ச கொஞ்சமா வெட்டி அதுல போட்டு அது சாப்டு கரெக்டா வந்து முப்பது நாள் ம்
பேச பேச சொல்லி கேட்டா சொல்லி முடிஞ்ச்சி
அதா கரெக்டா வந்து முப்பது நாளு முப்பது நாள் முடிஞ்சிருச்சுன்னா அதோட வந்து பினிஷ் வேலை முடிஞ்சது இந்த பட்டு பூச்சிக்கான வாழ்க்கையே
அந்த புழுவ கொன்றுவீங்களா
ஆமா அந்த பட்டுப்பூச்சிக்கான வாழ்க்கையே முடிஞ்சி போச்சி
கொன்னுட்டா எப்படி இது கிடைக்கு அ நூலு
கொல்லாம உட்டோன்னா வந்து இந்த பட்டுப்பு வந்து பட்டா பூச்சா மாறி பறக்க ஆரம்பிச்சிரு
அய் இல்லடா நா என்ன சொல்றேன்னா அந்த மு முப்பது நாள்ல வந்து இத அத கொன்னதுக்கடுத்து உடம்புலருந்து பட்டு எடுப்பாங்கா அ முப்பது நாள்ல அது வந்து ஸ்பயிட்ரு போல பட்டு கொட்டுமா அது போல கேட்டே துப்புமா
ஆஹ்ஹஹ அந்த முப்பது நாளுக்குள்ளார அது கூடு கட்ட ஆரம்பிச்சுரு பட்டுப்பூச் சே கூடு கட்டி ச்சுனா இருவத்தி ஆறாவதுனு கூடு கட்டிரு
ஆ
கூடு கட்டினது அது கூடாவே நம்ப எடுத்துட்டு போய்ட்டு வியாபாரி கிட்ட விக்கிறது கவர்மெண்ட்ல
ஓ அந்த கூடு அந்த கூடு அதாவது அந்த நூடுல்ல கூடு கட்டு பட்டு நூல்ல கூடு கட்டு
ஆமா அந்த பட்டு வால் அ பின்னாடிருந்து ஒரு இது ஸ்பைடரு இது பைட்டு வண்ட சிலந்தி சிலந்தி வல இருக்குல்ல
ஆமா
சிலந்தி வல பின்னுதுல்ல அந்த மாரி இந்த பட்டுப்பூச்சி ஆ
அந்த நூல் அத அந்த அதா அந்த நூலுல்லியே பண்ணு பின்னும்மா அது ஒடம்புல இந்து வர்ரதே நூலுதா அத அப்டியே பின்னு
ருகு நூல வந்து அது உடம்பு ஃபுல்லா சுத்திக்கு அந்த புழு அது சுத்திக்கிட்டே அந்த இப்ப அந்த பட்டுப்புழு நம்ப வெந்நீர்ல போட்டு முக் கி எடுக்காம இருந்தோன்னா
அது பறந்து பட்டா பூச்சா மறந்து பறந்து போயிரு
ஓ வெந்நீர்ல முக்கி எடுத்துட்டா அது ஒடம்புல சுத்தன இத நம்ம எடுத்தற்லா
ஆமா ஆமா வெந்நீர்ல முக்குனா பட்டு செத்துரு அந்த பட்டு புழுவு
இப்ப எனக்கு ஒரு டவுட்டு இப்ப உங்க செடி உ ஓ அப்ப அதுவு செத்துரு ஓகே அதா இப்ப வந்து உங்க தோட்டத்துல எல போட்டிங்க புழுக்கு என்ன பண்ணுவீங்க புழு எங்க போயி பிடிப்பீங்க நம்ம வாய்ட் உள்ள வுடணுமா இல்ல அது தானா எலேலழுதணுமா
ஆ ஹ புழு வந்து வெளில வந் இது அதாவது சேலத்துல வந்து முட்ட விக்குது
உ பட்டு பூச்சி புழு முட்ட ஆ
அத எடுத்துனு வந்து வச்சோனா ஒரே நாள்ல அது பொறிச்சிரு அந்த மாரிதா அவுங்க குடுப்பாங்க
ஓகே ஓகே ஓகே
அத எடுத்துட்டு வந்து நூறு புழு எடுத்துட்டு வந்து போட்டோனா ஒரு டைமுக்கு ஒரு பேட்சுக்கு ஒரு மாசத்துக்கு நூறு கிலோ கெடைக்கு
ஒரு பூச்சி ஒரு ஒரு கிலோ உண்டு பண்ணுமாடா
ச அது தெரில ஆனா அதோட கணக்கு நூறு புழுன்னா நூறு கிலோ பட்டு வருமா
டே யேப்பா டே பரவால்லியே இப்ப எவ்ளோ இப்போ உ பேட்ச் வந்து எத்தன நாள் எவ்ளோ கால அளவு
ஒரு பேட்ச் வந்து கரெக்டா முப்பது நாள் தா கணக்கு
ஒரு மாசத்துல ஒரு பேட்ச்ன்றது ஒரு மாசோ ஆ
ஒரு மாசோ ஒரு கிலோ பட்டு வந்து அறநூறு ரூவா இன்னைக்கி ரேட்டுக்கு
ஓகே நூறு கிலோ பிட்டுன்னு வச்சு பிட்டுன்றே பட்டுனா ஆறு லச்சமா
ஆ அறுவதாயிர தா
ஹேய் பத்து கிலோ அதுதான்டா என்னடா கணக்கு சொல்ற தப்பா சொல்றே நா தா தப்பா சொல்றே ஓகே அவ்ளோதானா என்னடா சொல்ற
அவ்ளோதா
அப்ப நம்ம கொஞ்சோ நூறு இன்றத எர்நூர் கிலோவா உட்டா லாபம் இன்னூ லாபம் அதிகமா கிடைக்குமா
ஆமா
ஆனா அவ்ளே எல இப்ப உங்க உங்க ஷெட்ல எவ்வளோ பூ எத்தன கிலோ பூச்சி வுட்லா முட்ட எத்தன முட்ட வுல்லா
நூறு புழு நூறு நூத்தம்பது புழு வரைக்கு வக்கலா
ஓகே ஏன்ன நூத்தி எம்பதுன்னா நூத்தி எம்பதா போட்டுக்கே ஏன்னா அறுவது தேவ இன்றத தொன்னூரூபாவா நிக்கும் போது செலவுல்லா போக மாசெ கிட்ட ஒரு அம்பது கையில நிக்கிற மாரி பாத்துக்குங்க நிக்கமா இப்ப இப்ப இப்ப அ அது அவ்ளோ போயிடுச்சுனா எவ்ளோ மாசோ எவ்ளோ நிக்கு அறுவதுல எவ்ளோ நிக்கு முப்பது போமா செலவு
முப்பது மண செலவாகாது
அ
அது என்ன செலவுன்னா அந்த ப இது பிளீச்சிங் பவுடரூ அப்புறம் இது சுண்ணாம்பு தூளூ
சுண்ணாம்புத்தூள் எது சாப்பிட ம் ம்
அந்த பூச்சி இது வராம எதனா நோய் வராம இருக்கிறதுக்கு சுண்ணாாமு தூள் போடுவாங்க பிளீச்சிங் பவுட்ர் எழுதுக்குனா கடசியா அந்த ம்
அதான் இல்ல எல்லாம் தெளிவா பாத்துட்டு கடைசியா அதா இல்ல எல்லா தெளிவா பார்த்துட்டு கடசில அதுபோல ஏதோ ஒடம்பு சரியில்லாம நோய் வந்து எதோ செய்ய ஆயிட போகுதுங்க
அதுதா அதுதா ம் சுண்ணாம்புத்தூள் அதுக்குப் போட்றது ப்பிளீச் ப்ளீச்சிங் பஸ்டர் எதுக்குன்னா கீல தரையிலெ
அந்த பேட்ச் முடிஞ்சதூ ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஃபுல்லா அத கிளீன் பண்ணி எல்லாத்தையூ இது பண்ணிட்ணோ பண்ணிட்டு ப்ளீச்
சேல ஆய் அப்ப அப்போதைக்கு பார்த்தா அதுதா செலவு ஆனா மொத்தமா எவ்ளோ செலவு இப்ப அங்க நிலம் வாங்கியிருக்க அந்த நிலத்து அந்த நிலத்துல தான் செட்டு கட்டுருக்கே நிலத்தோட மதிப்பு இருக்கு செட் ட்டு போட்றதுக்கு அவ்ளோ காசு அதுக்கடுத்து உங்க ஒரு ஒரு மாசத்துக்கு உங்களோட உழைப்பு இருக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்கு அவ்ளோ
ஷெட்டு போடுறதுக்கான செலவு வந்து நம்ம கவர்மெண்ட திரும்ப நம்மளுக்கு கொடுத்துரும் மானியம்
அப்போ ஓ இப்போ நீ இப்போ இப்போ வந்து அரசாங்கத்தில் பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணுறீங்களா இப்ப பட்டுப்புழு வளர்ப்பு விவசாயம் ஓக்கே ஓக்கே மானியம் அதா ஓகே கொஞ்சே கொஞ்சமா எடுத்துக்கலா என்னாதா கடே வாங்னாலூ அ
ஆமா செலவுன்னா இப்ப
வந்து வந்து பாப்பானுல்ல வந்து செக் பண்ணுவானுங் இல்ல ஷொட்டு போட் முட்ச்சீட்ங்களா இன்ன எதுல வந்தாலும்லல இருந்து
செக் பண்ணிட்டாங்க எல்லா ஓகே ஆயிடுச்சு மானியே காசு வந்துரோ
ஓகே ஓகே பண்ணி இப்ப என்ன மா செலவுெலாம் போக மா மாசம் நாப்பது நிக்குமா
ம்
ஓகே ஓகே நூறு போட்டா நாற்பது நிக்கூ நூத்தி எம்பது போட்டு அததுான் ஒரு அம்பது வ வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல
ஆமா
ஓகே ஓகேதான் மாசம் அம்பதுன்னா ஓகேதா இங்க வந்துகிட்டு அப்படிய தெரிஞ்ச வேலையை பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் இது நல்லபடியா இருந்துச்சுன்னா அடுத்து வித் பர்மிஷன் வாங்கி கூட பெரீயா ஷெட்டா கூட போட்டுக்கலாம் இல்ல பக்கத்துல இன்னொன்னூ கூட போட்டுக்கலா
ம் பக்கத்துலயே வந்து ஒரு ஆட்டு பண்ண போட போறாங்க ஆட்டுக்கு ஷட்டு
ம் உம் ம் ஆனா அந்த சைடு ஆட்டு பண்ணன்றற பாம்பு மேய்ற எடம் அது எதாவ் கடிச்சிடாது
இல்ல இல்ல அது சுத்தி வந்து நிறைய பென்சிங் போட்டு அடைக்கிறது புல்லா
அது போட்டுதான் ஆவ்ணூ அந்த இருந்தாலும் அந்த இடத்துல அப்ப இதெல்லா போட்டா நைட்டு ஃபுல்லா அங்க யாராச்சு காவ காக்கனுமே
ஆமா நைட்டு அங்க அப்பா பாத்துப்பாங்க அவரு திரும்ப வீட்டுக்கு வந்ட்டாருன்னா காலைல நாங்க போயிருவோ
அத போட்டுட்டா எத்தன எவ்வோ என்னன்ன டே என்ன பயே வருஷோ ஃபுல்லா நைட் அவெ அங்கேயே படுத்துக்கெடப்பா அவரு இல்ல நீங்களா இருந்தாலு நைட் அங்கேவா இருக்க முடியு கஷ்டமா இருக்காது ஏதோ ஒன்னு பாப்போ ஓகே ஓகே இப்ப அன்னைக்கி வீட்டு அன்னைக்கி வந்தப்ப நிலத்த வந்து ஜே சி பி வச்சு சமம் படுத்துனாங்கல்ல ஹலோ கேக்குதாடா ஹலோ
ம்
அதாண்டா அன்னைக்கி வந்தப்ப ஜே சி பி வச்சு அந்த ஆ ஏரிக்கு பக்கத்துல உள்ள நெலத்த வந்து இது பண்ணோன சமப்படுத்துனீங்கல்ல
ஆமா
அது எதுவு வந்து கேட்டான்னா பக்கத்து நெலத்து ஆளு
அது ஒரு சண்டையாவே ஆயிடுச்சு
என்ன மாமா ஏ ஏ எனக்குன்றானா அது
ஆ இங்க நாங்க தா பயர் வச்சோ எங்களுக்கு தா இது அப்டி இப்டினா
ஏங்க எ நெலத்த ஒட்டி இருக்கு எனக்கு ஓ நெலத்த ஒட்டி உள்ளது உனக்கு அவ்ளதா
ம்
இப்ப என்ன சொல்றானுங்க அவனுங்க
எதன்னா பட்டா வர்னம்மா இது உங்களுக்கு
ஆ
உங்கனாலாதா அங்க இருக்குது இங்கேயு வந்து இது பண்றீங்க தொந்தரவு பண்றீங்க போறீங்க வரீங்க அப்டின்ட்டு அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க
ம்
அவங்க பயங்கரமா கத்த ஆரம்பச்சிட்டாங்க பதுலுக்கு எங்க அம்மா வுடுல செரியான சண்டே ஆயிட்டே
அதேதா அப்ப அவங்களுக்கு மட்டு என்ன பட்டாவா அது அத அத இப்ப என்ன தா சொல்றனுங்க உங்க இல்ல அது ஃபுல்லா அவக்கு வேணுன்னு
இல்ல இல்ல பேசி திட்டி மிரட்டிவுட்டாங்க அந்த வரப்புக்கு அங்கின்டு எதுவா இருந்தாலு எடுத்து வைப்போ இங்க ஏண்டா வரக்கூடாது அப்டின்ட்டாங்க
ஆ
அப்பற வர்ல அவுங்க
வுடு அதா நீ இப்ப பைய வச்சு நீங்க இது பண்ணுங்கடா பாத்துக்கலா
ஆ சும்மா கண்டா நாய்க்கில்லா பயந்துட்டு உக்காந்துருந்தா அடுத்து அவ போய் அடுத்து இன்னொருந்த வருவா அடுத்து இன்னொருத்த வருவா
ஏய் கண்ணா கண்ணாடில பொண்ணு எடுத்துரு கண்ணாடி ஊருக்கு
எப்பா சாமி அதேதா எங்க வீட்ல சொன்னாங்க அங்க ஏதோ ஒரு ஊர் தலைவரு இருக்காரா அவ்ங்க பொண்ணு இருக்குதா என்னடா அப்டின்னாங்க நா செத் த்துருவ நானு இங்கே நானு உயிரோட இருக்க மாட்டே அப்டின்ட்டே
ஏ நல்லா இல்லையா அந்த பொண்ணு
ம்ஹ் அந்த ஊரே வேணாட்டுருக்குறே நானு
வே கண்ணாடி இல்லடா நீ எத்து நெய்வேலில்ல வச்சுக்க நெலத்த அவுக பாத்துப்பாக ப்ப ப நெலத்த பாத்துப்பாகன்னா நீங்க இப்ப உங்க அப்பாவ பாக்கலா போயிட்டு வந்துக போயிட்டு வந்துக்க அவுனுக சும்மா அது என்னமாோ பண்றானுங்க சேர் ஓக் கே குளியவக்கும்போது சொல்லு போலா வெயிலு வெயிலு தாங்கல பிரியா இருக்கும் போது சொல்லு போய் பாத்துட்டு வந்தர்ல்லாம் ஆ நனத்துக்கட்ப்பமா போல ச அ அ